ஹலோ
ஹலோ
என்னோட வாய்ஸ் உங்களுக் கிளியரா கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ம் ம்
என்னப் பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா
சாப்டே நீங்க என்ன பண்றீங்க
நா இப்ப தா சாப்ட்டு முடிச்சே சாப்ட்டுட்டு ரெஷ்ட்லருக்கே
ம்
நீங்க நீங்க என்ன சாப்ட்டீங்க
லெமன் சாப்பாடு உருளைக்கெழங் பொரியலு நீங்க
நா ரசோ கீர பொரியல்
ம் ரெடி பண்றீங்களா இல்ல ஒர்க்கா
நா காலேஜிலா முடிச்சாச்சு ஸ்டெடீஸ்லா எல்லா முடிஞ்சாச்சு நா இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கே
ம் ம் உங்க காலேஜ் லைஃப்லா எப்படி போச்சு
காலேஜ் லைஃப்லா பாத்தீங்கன்னா நா எடுத்திருந்த குரூப் பாத்தீங்கன்னா ஜேர்னலிஸ்ட் தா எடுத்துருந்தே அதனால எனக்கு இன்டர்ன்ஷிப் இப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாதி நாள் சென்னையிலயே ஓடிடுச்சு
ம் ம்
அதுல மீதி நாள் பாத்தீன்னா சென்னையில என்ன இன்டர்ன்ஷி முடிச்சோன அத ப்ராஜெக்ட் பண்ணுறது காலஜில கொஞ்ச நாள் ஓடிச்சு
ம்
கொஞ்சோ போரிங்க தா ஓடுச்சு எனக்கு ஏன்னா அசைன்மெண்ட் அந்தளவுக் மேலையே இருந்ததுனால அரியர் வச்சோமன கிளீர் பண்ண முடியாதுன் தா அப்புறோ கொஞ்சோ ஒர்க்கலயே இருந்தது அதிகமாக ஸ்டெடீஸ்லயே போயிருச்சு எனக்கு காலேஜ் உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க காலேஜ் போயிட்டுருக்கீங்களா
ஆமா காலேஜ் படிக்கிறா
சேர் ஓகே ஓகே உங்களுக்கு எப்டி போது காலேஜ்லா புரியல
இந்த குரூப் நீங்க எடுத்த குரூப் பத்தி சொல்லுங்க எப்பிடி எது ரிலேட்டாருக்கு
ஆ ஜேர்னலிஸ்ட்ன்னா மீடியா அதாவது எப்பிடி சொல்றதுன்னா அதுக்கு படிச்சோமுனா டெலிவிஷன் சம்பந்தமா போலா ஒரு ரிப்போர்ட்டரா போலா அது எல்லாமே வந்துரு கேமரா டிபார்ட்மெண்ட்லருந்து ஒரு ஒரு படமே எடுத்து ஒரு டைரக்ட்ரு டைரெக்ட் பண்லா அந்த அளவுக்கு அதுல எல்லா கோர்ஸுமு வந்துரு அதுல
ம்
அதுல எல்லாமே சொல்லி் குடுத்துருவோங்க நாம சூஸ் பண்றத பொறுத்தா இருக்கு நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்ல போலா அப்படின்றது நாம சூஸ் பண்றத பொறுத்தா இருக்கு நா அதுல எல்லாமே படுச்சே ஆனா இப்போ கேமரா இருக்கு கேமரா வச்சுட்டுதா இருக்கோ நாங்க இங்க தாவது பங்ஷன் வேற எதாச்சு
விஷ் போற மாரியா
ம் போட்டோஸ் எடிட் பண்றது ஆல்போ இந்த மாரி போட்டுட்டுருக்கோ
ல நீங்க ஓனா பண்றீங்களா இல்ல ப்ரெண்ட்ஸோட சேந்து அப்படி பண்றீங்களா
ஷோடதா நானு எ ஃப்ரெண்டு ஒருத்த இருக்கோ
ம்
ரெண்டு பேரு பண்றோ அப்புறோ காலேஜ் படிக்கிறப்போ ஷார்ட் பிலிம் ஒன்னு எடுத்தோ
ம்
எடுத்தோ சும்மா ப்ராஜெக்ட்காக எடுத்தோ அதுக்கப்புறோ அ து ட்ரை பண்ணல வேற எது நாங்க அடுத்தடுத்து ஒர்க்கு அப்படின்றதுனால அப்டியே நெக்ஸ்ட் போயிட்டோ வேற எதுமே இன்ரெஸ்ட் பண்ல அதல பெருசா
ம் ம்
ஹலோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது சொல்லுங்
ஆ நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் பண்ணுறீங்க அத சொல்றீங்களா
எலக்ட்டிரானிக்கல் அண்டு கம்யூனிகேஷன்
ஓகே எப்படி போது
ஓகே தா ஃபுல்லா எப்ப பாரு அசைன்மென்ட் எழுதுங்க இப்ப லீவு இன்டர்ன்ஷிப் போங்க இப்டியே சொல்லிட்ருக்காங்க அதனால எதோ ஆவே ரெஜா ம் ஆமா போகணு
ம் ஓகே ஓகே
அதுக்கு நல்ல கம்பெனியா அவங்களே சூஸ் பண்ணி சொல்லுவாங்க சோ அதுக்காக வெய்ட் பண்ணிட்டு இருக்க ம் ஆமா வெளிய கோயமுத்தூர் அது மாரி
ஓகே ஓகே
இல்லன்னா நம்ப நம்ப ஊர்லயே பண்ணிக்லா இல்ல இல்ல ஒரு பிஃப்டீன் டேஸ் அது மாரி நம்ப ஊர்லே பண்ணிக்கிறதா இருந்தாலு பண்ணிக்கிலா அது அவங்க அவங்க விருப்பன் சொல்லிட்டு ம் ஆமா
ம் சரி ஓகே ஓகே
நாக் கூத செம் கம்ப்லீட்டேடு அதனால கொஞ்சோ ஓகேவாருக்கு
ம் இப்ப லீவ் டைம்ல என்னா பண்ணுவீங்க வீட்ல சும்மா தா இருப்பீங்ளா வேற எதோ ஒர்க் எதோ பண்ணுவீங்ளா
சும்மா தா இருப்பீங்ளா
லீவ் இருக்குறதே பிஃப்டீன் டேஸ் அப்டிதா இருக்கு சோலா அதுல இன்டர்ன்ஷிப் போகுணு இல்லனா அது வரிக்லு ஃப்ரீயா இருப்போ
செரி ஓகே இப்போ கம்ப்ளீட்டா இதுல உங்களுக்கு லீவ் விட்டுட்டாங்களா இல்ல இப்போ இந்த த்ரீ டேஸ் லீவா சட்டடே சண்டே
இல்லே ஃபுல்லா எனக்கு லீவுதாம் நெக்ஸ்ட்டு மன்த்துலதா காலேஜூ ரீ ஓப்பனிங் சோ அதுக்குள்ள இன்டர்ன்ஷிப் போண்ணு டென் டேஸ் மட்டு
ம் செரி ஓகே ஓகே இன்டர்ன்ஷிப்ப பத்தி ஏதோ பிளான் பண்ணிங்ளா ஃப்ரெண்ட்ஸ் ஓட இல்ல
கம்பெனி சூஸ் பண்ணிருக்கோ இங்க எங்க ஊர்லயே சோ அதனால இங்கியே போலானு ஒரு ஐடியாவுல இருக்கோ அதல போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல சோ அதனால சர்ட்டிபிகேட் மட்டு வாங்கிக்கலா போக வேணா அப்டி அந்த மாரி யோசிச்சுட்டு இருக்கோ எனாக் காலேஜ்ல சட்டிப் கேட் மட்டுந்தா கேக்கறாங்க இல்னா ஜியோ டேக்ஸ் ஃபோட்டோ கேப் ப்பாங்க பட் ஆனா நாங்க சேர் சொல்லிக்கலா ஜியோடாக் கேட்ட பாத்துக்லா இப்பத்திக்கி சேட்டி டிக்கேட் வாங்கிலான்ற மாரி இருக்கு
சோ கே சப்ஜெக்ட்டு அமௌண்ட் ஏதோ கட்டி வாங்குற மாரிங்ளா இல்ல
ஆமா அமௌன்டு நம்ப அதுக்கு அப் போனாலும் போலா இல்ல அமௌண்ட்டு குடுத்துட்டு வாய்ங்கிறதாந்தாலு வாய்ங்க்கிலா போனா யூஸ் ஃபுல்லா இருக்கு ஆனா பட் ஆனா எங்ளுக்கு யாருக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டில்ல
ஓகே ஜஸ்ட்டு காலேஜ் மட்டு கு முடிச்சா சரி அப்டின்றீங்க
ஆமா அவுங்களுக்கு தேவ சர்டிபிகேட் ஓகே நாங்க சர்டிபிகேட் குடுக்குறோன்ற மாரி சர்டிபிகேட்ட குடுத்தரலானு இருக்கோ
ஓகே ஓகே
நம்ப போனாலு அதி முக்கியமா எதுவு சொல்லி தரமாட்டாங்க அங்க வந்து நெறைய பேரு இது மாரி எங்கள மாரி இன்டர்ன்ஷிப்க் வரதுனால அவ்ளோவா சொல்லி தரமாட்டாங்க ஜஸ்ட்டி இதாம அப்டின்ற மாரி சொல்லிட்டு நீங்க பாருங்க ஃபோன்ல இத பாருங்க யூடியூப்ல போட்டு
இல்ல அது ஆமா ஆமா அது எல்லா இன்டன்ஷிப்லயு அது பண்ற தா அங்க கம்பெனில
ம்
இப்ப நீங்க பி ஜி மட்டும் முடிச்சிருவீங்ளா இல்ல யூ ஜியும் பண்ணுவுங்ளா கண்டினியூப் பண்ணுவுங்ளா
புரில்
தீஸ்தீஸ் போகுணு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டா ஒர்க்கு தானே நெக்ஸ்ட் படிக்கலாங்குற ஐடியா இல்ல
அப்டிங்ளா செரி ஓகே ஓகே
நீங்கலா எப்டி இப்ப இந்த ஒர்க்லயே பர்மனண்டா இருக்க போறீங்களா இல்ல வேற ஏதாச்சு சூஸ் தெடி பண்ட்டு இல்ல வேற எதாச்சு ஒர்க் பாக்க போறீங்ளா
நா இப்போதைக்கு ஒர்க் எனக்கெ இங்க நல்ல சேலரி குடுத்துட்ருக்காங்க அதுவே எனக்கு போது நெனைக்கிறே
ம்
ஏனா வெளியவு இருந்தனா வெளிய இருந்தே ஆனா அங்கே எனக்கு சேல்ரி பட்டு ரூம்மு எல்லாமே வந்து ஃபுட்டு எல்லாமே வந்து அங்கேயே அமௌண்ட் ஃபுல்ல காலி ஆகிடுச்சி
ம்
கரெக்டா இருக்கு ஆனா வெளிய ஏனா ஒரு டென் கே பாத்தீங்ன்னா வந்து வந்து நம்ம வச்சு எடுத்துக்குலா மத்தபடி பாத்தின்னா மத்தது எல்லாமே வந்து ரூமுக்கு ஃபுட்டுக்கே செலவாது
ம் கரெக்ட் தா
ஆமா அதனாலப் பாத்தீங்னா அது டென்ன வெச்சுட்டு ஒன்னுமே பண்ண முடியு எனா வீட்டுக் வேற குடுக்குணுல்ல அதனால வெளியே இருந்தா அது எனக்கு செட் ஆகல அப்றோ நா இங்க லோக்கல்லயே ஊர்க்க வந்டே அங்க பாத்தீங்கன்னா இங்கே ஓகே தா ஆனா வீட்ல வந்து போறே அத்னால் எனுக் சேல்ரி ஓகேவா இருக்கு எனக்கு அதுனால இங்க தா ஒர்க் பாக்குறே அது இல்லாம ஏதோ ஃபோட்டோ அந்த மாதிரி ஏதோ எடுக்கணு அப்டின்னா கேமரா இருக்கு ப்ராஜெக்ட் எதா கம்ப்ளீட் பண்ணாது அசைன் பண்ணும்னா நம்பளுக்கு அமௌண்ட் கெடைக்கு அதனால பிரச்சன இல்ல இந்த ஒர்க்கு நா பாப்பே
நீங்க ஆல்பம் போடுறது இது மாரிக்குலா நீங்க தனியா எப்டி சொல்றது ஒர்க் க்குகுன் தனியாப் பிளேஸ் இருக்கா உங்ளுக்கு அதுக்கு
இல்ல நாங்க என்ன பண்ணுவோனா இப்ப ஃபோட்டோ எடுக்குறோமா எல்லாமே ஃபுல் அன்ட் ஃபுல் எல்லா ஃபோட்டோவுமே எடுத்துருவோ ஒரு ஐம்பது ஃபோட்டோ எடுக்குறோன்னு வச்சுகோங்களே
ம்
ஃபுல்லா எடிட் பண்ணிட்டு
ம்
ஆல்போனா நாங்க வந்து கடைல தா வந்து போடுற மாரி இருக்கு இங்கே மெயினா ஒரு கட இருக்கு எங்களுக்கு
நீங்க பண் ம் ஆ
ஆ ஆமா ஆமா ஏனா ஆல்போம்னா வெறு சீட் மட்டு தான வாங்க போறோ எந்த சைஸ் சீட்டோ அந்த சீட் மட்டுதா வாங்க போறோ
ம்
அந்த சீட் மட்டு வாங்கிட்டு நாங்க எந்த மாரி இந்த ஸ்கொயர்ல எங்ளுக் சீட் போட்டு குடுத்துருங்கன்னா அந்த சீட்ல வந்துப் பிரிண்ட் மட்டும் போட்டு குடுத்துருவாங்க இப்ப பிரிண்டோட சார்ஜஸ் மட்டு தா வரு நம்ளுக்கு சீட்டோட சார்ஜஸ் மட்டு தா வரும் அவங்களுக்கு எடிட்டிங் ஒர்க்கு இந்த மாரி குடுத்தா மட்டுதா அவங்க அதிகமா கேப்பாங்க ஏனா நம்ம சைடு வந்து ஃபோட்டோ இருக்கு
எடிட்டிங் பண்ணிட்டு ஆல்பம்க்கு மட்டு வேறே ஒருத்தே கிட்டே குடுத்துருவீங்களா
ஆமா ஆமாமா
வெய்ட்டீங்ளா நீங்க இப் சோ இப்ப வந்து இப்ப நீங்க படிச்சதுனால உங்களுக்கு அது ஃபுல்லாவே ஈஸியா இருக்கா இல்ல தனியா அதுக்குனே க்ளஸ் போனீங்களா
இல்ல க்ளாஸ்ல்லா போல அதுக்கு நா வந்து படிச்ச நறைய அது இல்லாம எங்களுக்கு வந்து சார் சொல்லி குடுத்துருந்தாரு அது மூலியமா தா எங்களுக்கு நறைய கத்துக்ட்டோனா
ம் ம்
அப்ப கத்துக்கிட்டது இப்ப எங்களுக்கு யூஸ் ஃபுல்லா இருக்குன் நனைக்கிற எனக்கு
இதுவா இருக்குமா உங்ளுக்கு எடிட்டிங்கு சேலரில்லா
ஆ கரெக்டா இருக்கு ஓகே தா
இந்த ஷூட்ல்லா போறீங்களே போட்டோக்லா அது எப்டி உங்களுக்கு அந்த அந்தந்த மந்த்தல அப்டி மட் ட்டுந்தா வருமா இல்ல நீங்க மந்த்லி ஒன்ஸ் போவீங்களா
இல்ல இல்ல இப்போ பாத்தீங்கன்னா மேரேஜ் வேற எதாச்சு ஃபங்ஷன் அப்டின்னா எங்களுக் வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க
ம்
நாங்க அது வந்து மோஸ்ட்லி அதிகமா இருக்காது கெடைக்காது எங்களுக்கு சொல்றவங்க மட்டுதா அதிகமா ஏன்னா இங்கேயு நெறைய பேர் இருக்காங்க அதனால வேற ஒரு எடுத்துருவாங்க அவங்க அவங்க அமௌண்ட் எதாச்சு கம் நாங்க ப்ப ஒரு இருவதாயிர்வா சொல்றோன்னா அவங்க ஒரு ப பதினெட்டாயிரவாய்க் பேசுவாங்க வேற ஒருத்தரு அதனால அந்த ப்ராஜெக்ட் அவங்களுக் போய்டு எங்களுக்கு கெடைக்காது நாங்க கரெக்டாதா அமௌண்ட் சொல்லுவோ இருந்தால அவங்க செரி ஒரு ரெண்டாயிரருவா கம்மி பண்ணி சொல்லலா நம்மளுக்கு செலக்ட் ஆகட்டுன்றனால அவங்க அப்படி சொல்லிருவாங்க ஏன்னா வந்து அவங்க கொடுக்குறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்ட்டே கேக்க மாட்டாங்கள எல்லா துகிட்டுமே கேப்பாங்க யார் அமொண்ட் கம்மி பண்றங்களோ அவ்ங்கிட்ட அந்த பிராஜெக்ட்ட சொல்லிருவாங்கள
பாய்
நீங்க பேசுறது எனக்கு லோவா கேட்குது
சரி ஓகேங்க பாய்
ஆ சரி ஓகே பாய்